ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் கொஞ் கொஞ்சோ சவுண்டா பேச முடிமா எனக் கொஞ்சோ கேக்கல
அப்டிங்ளா அ ம் சொல்லுங்க ஆ சொல்லுங்க இப்போ கேக்குதுங்ளா
சார் எப்டி இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க
ம் வீட்டு வேலதா பாத்துட்ருக்கோ ம் பசங்க இப்ப தா வந்தாங்க ஆ ஆ இப் வீட்டு வேல தா பாத்துட்ருந்தே
எனக்குப் பிள்ளைங்க இப்பதா ஸ்கூல் உட்டு வந்தாங்க ஹோம் ஒர்க்
ஆ ஆமா ஆ ஸ்ஓகே ஓகே சேர் சேர்
அப்றோ பிள்ளைய ஸ்நாக்ஸ்லா சாப்ட்டு முஷ்ட்டாங்ளா
ஆ சும்மா உளுந்து கஞ்சி மாரி வச்சு குடுத்த எல்லா சாப்ட்டாங்க
ல்ல ஹெல்த்தி ஃபு
ஆமா அதுலியு கொஞ்சோ பாதாம் ஆ நட்ஸு அதெல்லா கொஞ்சோ அதுலயே அரச்சி பால்ல காச்சி குடுத்த எல்லா சா சாப்ட்டுட்டு ஒக்காந்துருக்காங்க ட்யூஷன் கெளம்பிட்ருக்காங்க
ட்யூசுன் கெளம்பிட்டாங் நாங்க ட்யூசுன் எடுத்துகிட்ருக்கோ ஆமா இது ட்யூஷன் எனக்கு இன்னு ஒரு இந்த ஒன்கால் தா இருந்துது
அப்டிங்ளா நா இன்னக்கி ஃபுல்லுமே பி யாருமே வர்ல நானு ஆ
யார்ட்டைமே இரு எனக்கு இருந்ததே அஞ்சு கால்லா என்னமோதா இருந்தது யாருமே இல்லாம தா இப்பதா செரி முடிச்சாதா நமக்கு ஒரு இதா இருக்கு
ஆமா
அப்டினு எடுத்தது கே எதாவ் டாப்பிக் இருக்கா உங்கக்கிட்ட
புரிய்லங்க
எதா டாப்பிக் இருக்கா
டாப்பிக் ஏதாவ்து சொல்லுங்ள பேசலா
ம் ம் செரி இப்பருக்க ஸ்கூல்ல வெச்சே பேஸ்வோ ஸ்கூல் எப்டி போவுது
ம் எல்லா நல்லா போயிட்ருக்கு புக்சுதா நறைய குடுத் துருக்காங்க புத்தகொ நறைய குடுத்ததுனால பசங்களால தூக்கிட் போய்ட்டு வர முடில அதனால அவ்ங்க லாக் கர்லே வெச்சர்லான்னாக்கா அங்கியு தொல்ஞ்சு போதுன்றாங்க
ஆ எங்களுக்கு வந்து தேட் அண்டு ஃபஸ்ட்டு பிள்ளையளுக்குமே புக்ஸு கொஞ்சொ ஜாஸ்தி தா ஆனா நாங்க என்ன பண்ணோ எல்லா ப்ரோன் ஷீட் போட்டு ஒரு பிக் ஷாப்பர்ல இது பண்ணி ஸ்கூல்ல குடுத்துருக்கோ
ம் ம் ம்
தேவையான திங்க்ஸ் மட்டு மாங்க டெஸ்ட் நோட்டு ஃபேர் நோட் டு இத மட்டு அவ்ங்க எடுத்து வஷ்ட்டு மிச்சத மட்டு எங்களுக் அத புக் க்ஸ் மட்டு ரிட்டன் வருன் நெனக்கிறே
அதா த தம்பிக்கு அந்த மாரிதா குடுத்து அனுப்பணு லாக் போட் டு எடுக்குற மாரி வெக்கிற மாரி குடுக்கணு ரொம்ப வெ என்னாலயே தூ க்கிட்டே வர முல்ல அந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப கஷ்டமாருக்குது இனி என்ன பண்றதுன்னே தெரிய்ல பசங் ம்
அது தே தேடு ஃப்ளோர்லல்லா ஏர்றதுக்கு கொஞ்சொ கஷ்டமாதா இரு க்கு அ ஆனாலு கொஞ்சொ புக்ஸ மட்டு நா தம்பிட்ட அப்டிதா சொல்லிர்க்கே ரெண்டு மூணு புக்ஸ் மட்டு கொண்டு வா தம்பி ரொம்ப கொண்டு வராத
ம்
பாப்பாக்கு ஆல்ரெடி மேம் பாத்து எடுத்துக்குவாங்க ஒன்னு ப்ரச்சன இல்ல என்ன அன்னன்னைக்குரிய ஹோம் ஒர்க் தா கொண்டு வர்ணு அவங்க
ஆமா தம்பிக்கு அப்டிதா சொல்லி அமுச்சு விட்டே அப்படி அப்படி வச்சாலுமே ஒரு சில புக்ஸ்சு தொலைஞ்சிடுதுமா எப்டி என்னா பண்றாங்கன் தெர்ல ஆனா மேம் என்ன சொல்லிருக்காங்க புக்ஸு வ வச்சுக்கங்க ஆனா தொலைஞ்சிட்டா என்ன எது கேக்காதீங்க ஆனா நா தேடி தரே இல்ல சப்போஸ் இல்ல அப்டின்னா க்க என்ன எது இது பண்ணாதீங்க நீங்ளே சேஃபா வச்சு சேஃபா எடுத்துக்கங்க நா எதுவு சொல்ல அப்டின்ற மாரி சொல்லிருக்காங்க ஆனா இந்த பைய போச்சு எடுத்துட்டு போச்சு திருப்பி பயந்துட்டு இல்லமா ஏதாது க ப ச காணடிஞ்சிச்சுனாக்க
ம்
அப்பா எதா சொல்வாருமா அப்டி இப்டின்ட்டு திருப்பி எடுத்துட்டு வன்ட்டாங்க அதுக்கானத நல்ல தா எடு குடுத்து அமுச்சு வுடனு புக்ஸ்ல்லா தூக்கியே அதுங்களுடைய முதுகே போயிடும் போல வலி க்கிதுன்றா முதுகுல்லா ரொம்ப வலிக்குதுன்றா ரொம்ப கஷ்டமா இருக்குது
நாங்க போட்டு குடுத்துட்ட பிக்ஷாப்பர்ல குடுத்துட்ருக்கே அடுத்து பாப்போம் ஏன்னா அடுத்து ஹோம் ஒர்க் வர வர ஹோம் ஒர்க்கு
இல்லல்ல அன்னன்ன புக்க நம்ப எடுத்துட்டு போவோ அன்னனைக்கு போவோ அன்னனைக்கு படிப்போ அன்னனைக்கு எடுத் ரு வந்ருவோ
இல்ல நா படிக்கு போது இப்பிடிதா கொண்டு போன மாரிதா இருந்துச்சு நா எங்க நா பண்ணா குள்ளல்லா அ மொத்தமாதா சொமந்திட்டு போன மாரிதா இருந்தது ஆனா இவளோ நோட்டு கெடையாது
ஆமா நோட்டுங்களே மூ ச்சே உட முடில அந்த அளவுக்கு இருக்கு டெஸ்ட் நோட்டு் இருக்கு ஹோம் ஒர்க் நோட்டுன்னு இருக்குது அ அங்க க்ளாஸ் ஒர்க் நோட்டுன்னு இருக்குது இவ் ளோ நோட்டு குடுக்குறாங்க என்னதா பிள்ளைங்க என்ன பண்ணுங்களே என்னானே தெரில
அதுவு இப்ப இப்பதா கொஞ்சோ கொஞ்சோ ஹோம் ஒர்க் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு
த டியூஷன் நோட்டுன் வேற தனியா
என்னதுமா ம் ஹோம் ஒர்க் வேற ஸ்டார்ட் ஆயிச்சு இப்பதா அப்டியே கொஞ்ச கொஞ்ச டென்ஷன் ஏற ஆரம்பிச்சிருக்கு ஆ
கொஞ்சதா இருங்க குள்ள இருங்க நேத்து கூட பாருங்க ஒரு நியூஸு பாத்தீங்ளா ஒரு செய்தி ஒரு சின்ன பையன்தா ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்கூல்லயே இதா இருக்கிறோ ம் பாத்தீங்ளா அது வந்து டாக்டருங்ளா என்னா சொல்றாங்க ஆமாங்க டாக்டருங்லா வந்து இது பிள்ளைங்களுக்கு வந்து இது ஒரு சரியான சாப்பாடு இல்ல புக்ஸ தூக்கிட்டு மேல ஏர்றது இந்த மாரி இந்த வயசுல வர்ற இதல்லா ரொம்ப இது இந்த மாரில்லா அழுத்தங்கள் இருக்கிறதுனாலதா கொழந்தைங்க வந்து இப்டி
பிஃப்டிக்கு உள்ள இருக்கனு ஸ்கூல்குள்ள வந்து எயிட் பிஃப்டி இருக் கனு நாங்க வந்து எயி எயிட் தேர்ட்டிக்குலா நாங்க வீட்ல இருந்து கெளம்பிடணு
ம்
அப்டின்றப்ப ஒரு ஃபிஃப்டின் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்குலா நாங்க கெளம்பற மார்ருக்கு அப்டியே ந்த அறக்க பறக்க போற மாரிதா இருக்கு
ம் நேத்து அந்த நியூஸ கேட் கேட்டதுலுந்து அந்த செய்தி வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு என் என்னா எப்பிடி என்ன புள்ளைங்களுக்கு நடக்குது என்னான்னே தெரிஞ்சிக்கவே முடியல அந்தளவுக்கு இருக்குது
நீ ரொம்ப கஷ்டமாருக்குது
பாக்கலா என்னதா நடக்குதுன்றது
ம ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ப பத்து வயசு பொண்ணு அது என் னா பாவோ செஞ்சுச்சு அது பாருங்க அந்த நியூஸ் பாருங்க எல்லா அந்த மாரி தா நடந்துட் ருக்குது அப்பல்லா ஸ்கூல் பாள்ளைங்களுக்கு தா ரொம்ப இப்பல்லா அப்பல்லா நம்ம இதுக்குலல்லா இந்த மாரிலா இருலவே இல்ல இப்பதா இப்பிடிலா நடக்குது அப்பல்லா இந்த மாரி நியூஸ்ல்லா இந்த மாரி செய்திலா நம்ம கேள்விப்பட்டதே கெடையாது ஆனா இப்பெல்லா இப்டிதா இருக்குது ம்
கேள்விப்பட்டதே கெடையாது ஒரு பெரிய ஒரு டிசீஸ் வந்து நம்ம கேள்வி பட்டது கெடையாது சும்மா காய்ச்சல் தலைவலி அப்டி அப்டின்றதே ரேரான கேஸாதாருக்கு நமக்கே கொஞ்சோ அப்பப்ப புள்ளைங்க இந்த ஸ்கலுக்கு அடம்பிடிக்கிற புள்ளைங்க ஸ்டொமக்
ஆமா போமுள்ள மாம்புடி
அ டக்குனு என்ன பெயின்னு ஸ்டொமக் பெயின்னு அப்டின்பாங்க
ஆமா ஆமா
கேள்ளிபட்டுருக்கே இதெல்லா அது நறைய டிசீஸ் சின்ன பிள்ளைகளுக்கு தா தெரியுது பெரியவங்களுக்கு தெரியு சுகர்ருக்கு பி பிருக்கு அவுங்கல்லா கொஞ்சோ ஏஜ்டுதுன்னால அதனால அதெல்லா இருக்கு அப்டிங்கறது நம்பளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியு
எ ஆ அப்பல்லா எ அப் அப்பல்லா எந்த நோயு அந்தளவுக்குல்லா இல்லங்க இப் இப்பதாங்க எல்லா இப்ப கொரோனா மொத கொண்டு பாருங்களே இப்பல்லா நறைய நோய்கள்லா நறை றையா என்ன நோய் வருது எதனால வருதுன்னே தெரிய மாட்டங்குது ஆனா கேட்டா எல்லா டாக்டருங்க நீங்க சாப்பபுட்ற உணவ மாத்துங்க நீ சாப்புற என்ன உணவு மாத்த முடியு நம்ம சொல்லுங்க பாக்கலா நம் நம்பளால முடியறது மட்டுந் தா இருக்க முடியு
இல்ல நம்ப என்னதா உணவுலா மாத்னா டிசீஸ் வரபோறது வரப்போறதா சே
வரப்போறது வரப்போறதுதா ஆமா
ஏ ஏன்னு கேட்டா ஸ்டார்ட்டிங்லருந்து நம்ம கெமிக்கல் சேத்துறாங்க ஒமந்தியோட மண்ணோட தரோ எப்டி இருந்துது அப்ப அந்த மண்ணு நல்லாருக்கன்றக்கா நமக்கு கெமிக்கல் ஆட் பண்றோ அப்ப அந்த செடி வளர்லனா அதுக்கு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணிர்றோ
அ கண்டிப்பா கண்டிப்பாக அதுதா நம்ம ஒடம்புக்கான ஒரு இதே
அதுதா இன்னிக்கி ம சாப்பாடு இன்னிக்கி விஷமா மாறுறதுக்கு கார்ணமே அதுதா
இப்ப நம்ம என்னதா நம்ம நம்ம என்னதா ஹெல்தி ஃபுட்டே ஹெல்தி ஃபுட்டே குடுத் த்துருந்தாலுமே இப்படிதா வந்துரு
ம் ஆமா ஆமா ஆமா ஆமா
ஆன பிள்ளைளுக் க்கு கொஞ்சோ வெளிய வாங்கி குடுக்காம பாத்துக்கணு
எங்க புள்ளைங்களுக்குல்லா நாங்கல்லா வெளில எதுமே நாங்க வாங்கி் குடுக்கறது கெடையாது
ம்
நூடுல்ஸ் கெடையாது ஹோட்டல்க்கு எப்பயாச்சு ஹோட்டலக் போவோ அவ்ளதா மத்தபடிலா எவ்ளோ அடம் புடிச்சாலு செரி வீட்ல தா எந்தா இருந்தாலு வீட்ல தே இப்போ கூட உளுத்தங்கஞ்சி வெச்சு குடுத் த பாப்பா எனக்கு வேணவே வேண்டா எனக்கு இது புடிக்காது அப்டி இப்டின் சொல்லி ரொம்ப இது பண்ணா முடியாது நீ குடிச்சேதா ஆகணு அப்டின் சொல்லிட்ட நானு
ஆஹா நாங்களு ஹோட்டலுக்கு போ மாட்டோ வெளிய எதூ வாங்க மாட்டோ ஆனாலு சிலது ட்ரை பண்ணிக் குடுத்தா வேணான்தா சொல்லுவாஹா
ம் நா விடமாட்ட ஒக்காந்தாவது ஊட்டியாவது விட்ருவ நா விடவே மாட்ட
பண்றத பண்ணத்தா செய்ங்க
ம் ம் ம் ம் செர் செரி என்ன டியூஷன் எத்தன எத்தனாவதுக்கு எடுக்கறிங்க எந்தெந்த ஸ்டாண்டர்டு எடுக்கிறீங்க
சவன்த்து வரைக்கு வருவாங்க பிள்ளைங்க
ஆ செர்
ம் இப்ப அந்த அவர இப்ப கொஞ்சோ ஹோம் ஒர்க் இல்லாதனால கொஞ்சோ எல்லா லேட்டா லேட்டா வர்றாஹா
ம் ம் ம் இப்பதான ஓப்பனாயிருக்கு இதுக்கு மேல தா கொஞ்சோ
ஆ இப்பதா கொஞ்ச கொஞ்சோ லெசன்ஸ் நடத்தரப்பாங்க பேக்ஸ ஃபேர் நோட்டே எழுத ஆரம்பிக்கறாங்க நமக்கு ஃபேர் நோட் டு எழுதனதுக்கப்பறோ தா பிள்ளைட்ட என்னான்றத கேக்க முடியு அது முன்னாடி ரஃப் நோட்ல எழுதுவாங்க எல்லா பண்ணுவாங்க அ னா பிள்ளைகிட்டே கேட்டாலு எழுதுன மிஸ் அனா என்ன பண்ணேன்லா எனக் ட்ட கேக்காதீங்கம்பாங்க அனா அவுங்க ஸ்கூல் மிஸ்ட்ட இப்டி பேசுங்கன்னாடா பேச மாட்டாயிங்க நம்மகிட்ட
ஸ்கூல்ல எங்க பசங்களுமே செரி வீட்ல நல்லா வாயடிப்பாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்லா வச்சாக்க நாங்க அங்க போனம்னாக்க அப்படியே ரொம் ப மாறிடுவா ரொம்ப மாறிடுவா பேச்சே இர்க்காது அப் டே ரொம்ப சைலண்டாய்டுவா வீட்லயூ அப்புடிதா இருப்பானான் கேக்குறாங்க வீட்லல்லா அப்டி இருக்க மாட்டா மேம் வீட் லல்லா அவுங்க பாப்பாகூட பிரச்சன தா பண்ணீட்ருப்பா அனா இங்க வந்துதா இப்பல்லா இருக்கறா
கொஞ்சகூட மாற்றமே நறையா இது பண்ணிருக்கறா இங்க இங்க கொ பாத்தா நமக்கு பாவ் வமா இருக்குது அங்கல்லா ரொம்ப மாற்றமாய்டுவா அங்க வந் பாப்பாட்ட சண்ட போட்டுக்கிட்டு தா இருப்பா அப்டின் சொல்வா அவங்க மேம்ட்ட
சேர் சேர் பாப்போம் என்னங்கறது சே சிஸ்டர் பேக் டென் மினிட்ஸ்க்கு அபோவா ஆய்ருச்சு ஓகே தேங்க் யூ
ஆ நாங் கால் பண்றோ
ஆ ஓகே மா
ஆ